ஹலோ ஹலோ வணக்கம் ஆ வணக்கம் ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ம் ஆ நல்லாருக்கங்க தெளிவா கேக்குதுல்ல உங்களுக்கு
தெளிவா கேக்குது தெளிவா கேக் குது ஆ சா சாப்பிட்டீங்களா ஆ நல்லா இருக்க சாப்
இல்லங்க இதுக்கு மேலதா சாப்பணு இதுக்கு மேட்டுதா சாப்பணு நீங்க
ஆ நா சாப்டாச்சுங்க
ம் ம்
என்னா இன்னைக்கு உங்க வீட்ல ஸ்பெஷல் ஏ இவ்ளோ லேட் சாப்
இல்ல இன்னைக் ஏ நாங்க வெளிய போய்ட்டு வந்தோ பைனான்ஸ்க்கு அதனால பிரியாணி வாங்கிட்டு வன்டாங்க அதுனால லேட்டாதா சாப்புடுவோ இப்பதா வாங்கிட்டு வந்தாங்க
நாங்களு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்துதா வாங்கிட்டு வந்தோ பெப்பர் சிக்கன் தந்தூரி வாங்கிட்டு வந்தோ அது அப்ரோ சரி கொஞ்சோ குஸ்காவு பரோட்டாவு வாங்கிட்டு வந்தோ
ம் ம்
சாப்டாச்சு முடிஞ்ச்சு
ம் இங்க மொகரம்க்கு புதுசா கட போட்டுக்கறாங்க அதனால அ து இது அவங்க முஸ்லீம் ஸ்பேஷல்ன்ட்டு போடறாங்க போல் இருக்குது கட அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க
சேரி சேரி இன்னு டேஸ்ட் பண்ணல எப்டி இருக்குன்னு
ம் ஆமா மோஸ்ட்லி நாங்க நைட்ல பிரியாணி சாப்ட மாட்டோ
ஆ
ம்
சுடு தண்ணி வெச்சு குடிச்சுருங்க இல்லன்னா ஸ்பரைட்ல ஸ் லெமனு
பிடிக்குவோ சாப்டுவோ
ம்
மத்தபடி அந்த மாரி நைட்ல எல்லா பிரியாணி சாப்ட்டு இந்த மாரி ஸ்பெஷல்லா அந்த மாரி இருந்துச்சுனா அந்த மாரி சாப்புடுவோ
ஆ இல்லன்னா ஐஸ்கிரீம் சாப்டு லாலாசா சாப்ட்டு முடிச்சுட்டு வேணா ஸ்பிரைட்ல வந்து உப்பு போட்டு லெமன் புழிஞ்சு சாப்ட்டா
ம் ம் ம் ம்
ஆ
ஆமா நாங்களு அப்டிதா எல்லா டீ குடிச்சிடுவோ ஐஸ்கிரீம் சாப்டுவோ இப்பதா ஐஸ் கிரீம் வெயிட் எறுதுன்ட்டு அது சாப்பறதில்ல சுகர்ரு
சேரி சேரி செரி நீங்க எப்டி சீரியல்லா பாப்பீங்களா மூவிஸ்
ஆ விஜய் டீ வி சீரியல் ஓரளவு பாத்துருந்த இப்போ அந்த நெட்பிக் ஸ்ஸு ஃப்ரைம் வீடியோ அதெல்லா வந்ததுனால ஒரே ஒரு சீரியல் மட்டு பாத்துக்கறது ஹாட் ஸ்டார்ல்ல
சேரி சேரி என்ன மாரி சீரியல் பாத்துட்ருக்கீங்க
ஆ
என்ன மாரி சீரியல் அத
அதா இந்த ஒம்மோ இது மீனாவு முத்துவு வராங்களே ஒரு சீரியல் சிறகடிக்
ஆ தெரி சிறகடிக்க ஆசை சேரி சேரி ஆ ஹ ஆனா நெறைய பேர் வந்து சீரியல்லா ஆ நெறைய பேர் வந்து சிறகடிக்க ஆசைதா சொல்றாங்க
ஆமா அது ரொம்ப ஃபேம்மஸா வந்தது அது நல்லா வெல இருக்கு சி அந்த இதுவு ம்
சேரி சே நெறைய பேர் சொல்றது வந்து சிறகடிக்க ஆசை விஜய் டே சொல்லிட்டு சொல் அது நா போ அது என்ன மூவி ஃபேமிலி சீரியலா
இல்ல இல்ல ஃபேமிலி சீரியல் தா மூணு பைய மூணு மருமக அப்பா அம்மா மாமியார் மாமனார் இருக்குவாங்க தோ அப்பா அம்மா இருக்குவாங்க பாட்டி இருக்குவாங்க நல்லாருக்கு ஆமா ஆமா
நல்லா இருக்கு கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜத் துல இந்த மாரி இருந்தா என்ன பண்றது இப்பெல்லா இந்த மாரி மூணு மருமக ஒரு மாமியார் அதெல் ல்லா இது இல்லயா இருக்கறது சாத்தியமா
அதுலயு அவுங்க மாமியார் வந்து பணக்கார மருமகளத பாப்பா ம் ஹ் அதுல பெரிய மருமக வந்து பாசமாவு பணக்கார மருமகன்னு சொல்லிட்டு பார்லர் பார்லர்ல வேலசெய்றேண்டு பொய் புழுகுவா அத கண்டுபிச்சறாங்க ரெண்டாவது பொண்ணு வந்து ஒன்னு இல்லாத வீட்ல இருந்து தா வந்தா பூக்கற்ற குடும்பம்தா
ம்
அந்த மாரி ஃபேமிலி மூணாது வீட்டு வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவ வந்து வேலைக்கி போவா அந்த மாரி கத
ம் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க மாமியாரு
அதா பணக்கார ஊட்டு பொண்ணுல்ல அவோ அந்த பொண்ணுக்கு அந்த இது ஃபர்ஸ்டு மருமக வந்து நா பணக்காரு எங்க அப்பா அ மலேசியால இருக்காங்க அப்டின்னு பொய் புழுகுவா அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குத்துந்தாங்க அப்டியே இவ பொய் புழுவரதெல்லா தெரிஞ்சு அவள வீட் ட்டா விட்டே முடிக்கிட்டாங்க டைவர்ஸ் பண்ட்டாங்க இந்த மாரிலா கத நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு கத பாக்கதுக்கு ஜோக்காவு இருக்கு
ஜ இல்ல இந்த மாரி நேர்லர்லா இருந்தா என்ன ஆகுறது
ம் அதே போல அந்த நா சொன்னேல பூக்கட்டற மருமக அவ வந்து நல்லா உஷாராக் காசல்லா சேத்து வைக்கிறது சம்பாரிக்கிறது அவுங்க வீட்டுக்கார் வந்து கார் டிரைவர் தா அவுங்கல்லா நல்லா கொஞ்சோ காசு இது பண்றது அந்த மாரிலா கொஞ்ச பண்ணுவாங்க கம்மியா சம்பாச்சாலு காசு இது பண்ணுவாங்க அதே இந்த பெரிய பைய இருக்கரன்ல்ல மலேசியல இருந்து வந்துன்னு சொல்லுவானே அதுவும் பொய்யி இவ வந்து ஒழுங்க சம்பாரிக்கவே மாட்டா
ஆ
ம் சம்பாரிக்காமே சும்மாவே பத்து மூணு டிகிரி நாலு டிகிரி முடிச்ட்டே பக்கத்து எம் பில்லு அந்த மாரி படிக்கிறாங்கள எம் பில் பிஹச் டி அப்டின்னு இத்தன டிகிரி முடிச்சு இத்தன டிகிரி முடிச்சுன்னு சொல்றது
ம்ம்ம்
அந்த மாரி நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க தெனம் பாருங்க பேஸ்புக்ல போடுவா இல்ல ஹாட் ஸ்டார்ல கூட இர்க்கு இல்ல ல்ல சனிக்கெழம மட்டு இப்போ ஞாயத்திக்கெழம வராது ஒம்போது மணிக்கு ஒம்போது மணிக்கு பார் ல நீங்க ஹாட்ஸ்டார்ல பாருங் பாரு
நா கடசியா வந்து அந்த சன் டிவில அந்த ஒரு இது ஒரு சீரியல் வஞ்சுல அது யாரு அது இதே ஃபேமிலி சீரியல் தாமா மூனு மருமக நால் மருமகங்க
ம்
அந் சீரியல் பேர் அந்த இதுல இதுல நடிச்சவங் கூட எறந்துட்டாங்களே
ம் ம் ஆமா
என்ன சீரியல் பேரு வர்ல டக்குன்னு எனக்கு ஞாபக வரல
எனக்கு தெரில சன் டிவி ந ரொம்ப நாளாச்சு பாத்தே எதிர் நீச்சலா ஆமா
அவ அவர் இருக்கிறவரையு கொஞ்சொ பா பாத்தனா சும்மா கிளிப்பிங்ஸ் பாப்பே
ம் ம்
அப்ற அதுல ஜனனி வந்து கொஞ்ச நல்லா காமெடியா பேசுவாப்பல கிண்டலு நக்கல் நய்யாண்டியா இருக்கு
ம் ம்
அப்பற அதுல வரவரு அந்த அவங்க மூத்தார் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறதே ஸ்ட் ரொம்ப வெரப்பா தா பேசுவாரு ஆனா அது பேசுறதே சிரிப்பா இருக்கு
ம்ம்
காமெடியா சிரிப்பா ர்க்கும்
ஆமா நானு அந்த சன் டிவி சீரியல்லா பாத்து ரொம்ப நாளுச்சு இந்த சிறுகதை காசி மட்டுதா பாக்கற்து
நானும்பா க்கிறதில்ல இது அந்த என்ன சொல்றது யூடூப்ல அந்த கிளிப்பிங்ஸ்ஸு
அதுக்கு முன்னல்லா சீரியல்லா பாத்துருந்தோ இப்போ நாங்க இந்த கனெக்ஷன்லா எடுத்துட்டொமா டிஸ்கனெக்ஷன்லா அதனால ஹாட்ஸ்டார்ல என்ன தேவைக் மட்டு பாக்றது எதுனா சீரியல்
ஓ நல்லது
உம் உம் உம் அப்படி இல்லன்னா படம் பாக்கு நெறைய படம் பாக்கூ
நெறைய ரீசன்டா என்ன படம் பாத்தீங்க
ரீசென்டா இது க்ரீடம்
க்ரீடம் ம் படம் பேர் பாருங்க க்ரீடம் வங்கி ஒ க்ரீடம்
க்ரீடம் உம் அது மலையமா மலையாள படோ
ஓ
ம் அதனால நல்லா இருக்கு அது கொஞ்சோ
மலையாள டப்பிங்கு ரீமேக்கிங்க சேர்
ம் அது ஒரு கேரளாலதா எத்துகிறாங்க அதெல்லா ஃபுல்லா ஸ்டோரி
ஆ எப்டி மலையாள லாங்குவேஜ் புரியுமா இல்ல எப்டி பாப்பீங்க
நம்ப தமிழ்ல குடுத்துட்டோம்னா தமிழ்ல வரு மலையாள ஹீரோ ஆமா ஆமா ஹாட்ச் இல்லல்ல ப்ரைம் வீடியோ
ப்ரைம் வீடியோல ஓகே ஓகே இப்போ தமிழ் டப்பிங் கேட்டிங்னா தமிழ் டப்பிங் வரு
ஆமா நம்ள கேக்கு லாங்குவேஜ் என்ன வேணுன்ட்டு அ தமிழ்ல வேணுனா தமிழ்ல வரு அந்த மாரி
உண்மையாலுமே அந்த படோ வந்து தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்களா இல்ல அது அது வேணு
இல்லல்ல அது மலையாள படந்தாஔஔ அந்த நம்ப ஆப்ஷன்ல தமிழ்ல பாக்குறோ அவுள்தா
ஆனா அவுங்க ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் பேசுறப்ப தமிழே பேசுற மாரி இருக்குமா
ஆமா ஆமா தமிழ் தா அது ஹீரோ ஹீரோயினலா இல்ல ஒரே ஒரு ஹீரோ மட்டு தா இக்கிறாங்க ஜென்ஸ் மட்டு தா அந்த படமே கொஞ்ச நல்லா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு ஆமா அதுல ஹீரோயினே இல்ல அந்த படோ கேட்டீங்கன்னா நீங்க பெரிக்கு இது இவ்ளோதானனுவீங்க அதாவது அவ வந்து இப்பதா ஃப்ரெஷா போலீஸ் வேல முடிச்ட்டு வரா இல்ல இல்ல இதுவே சீரிஸ் ஸானா மூவி அவன் ஃப்ரெஷா போலீஸ் வேல முடிச்ட்டு வரா முச்சிட்டு வந்தா அவன் வந்து வேலைக் ஜாயின் பண்னுணணே ஒரு கொல கொலனா யாரு கண்டுபுடிக்கணு போலீஸ் தான கண்டுபுடிக்கணு
ஆமா
அதே போல அது இது அடுத்த நாளு அந்த மாரி நடந்ச்சு அ ஒரு கொல கண்டுபுடிக்குள்ள இன்னொரு கொல வந்துச்சு திரி உன்னோர் இடத்துல வந்து பேங்க்ல கொல்ல அவுனுக்கு லைனா இந்த மாரி தொடந்துனேக்குது அப்போ ஆ கூடக்குற போலீஸ் காரணங்கலா என்ன பண்றாங்க இவன் கூடயே சுத்றாங்க இவன் தா பெரிய அதிகாரி இவங்கூடையே சுத்துறாங்க ஆனா அப்றோ இவுனு என்ன இது அடையாளமே கண்டுபுடிக்க முல்லனா யாரு பண்றது ஏது பண்றதுன் எல்லா விசாரிக்கிற அங்கங்க கடசில பார்த்தா கூடக்குற போலீஸ்காரியு இவுங்களு சேர்ந்து பன்னிட் இது பண்ணிக்கிறானுங்க இந் கதையெல்லா
அய்யோ ராமா என்னாத்துக்கு அந்த போலீஸ்காரனுங்க அப்டி பண்றானுங்க
அவுனுங்களுக்கு வர வருமானு பத்தது இல்லையா இந்த மாரி பண்ணாதா
அதுக்குன்னு அதுக்குன்னு இப்டியா இப்டியா பண்ணுவாயா
அதா இந்த மாரி பண்ணதா அதுக்கு இவன் என்னா சொல்றா நா போய் ஹையர் ஆஃபிஸ் சொல்ற இதலா நீங்க தா பண்ணன் சொன்ன இவனவே ஃபாலோ பண்ண வருவா ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா இதுல லேடி போலீஸ் கூட இவுங் கூட சேர்ந்துன்னு இந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்து என அவள கொலப் பன்றதுக்கு தரா அது புக தராதரோ தெரியு அந்தப்போ லேடிக்கு
ஓ அதுல இந்து எப்டி அவன் தப்பிக்கிறான்றதா கத
ஆ ஆமா அப்றோ ஆ தப் பிச்சிருவா எல்லாரையு இது பண்ணி அடிச்சு இது பண்ணி எல்லாரையு எத் த்துப்போ நல்லா ஸ்பைட்
இவுனுக் கொல பண்றதுனால என்ன கெடைக்க போது ஒரு பேங்க்கு அந்த மாரி பெரிய ஆளுங்கள கொல பண்ணி காசு வாங்கிக்கிறானா ஆ
இப்போ இவுங்க விஷ்யோ யாருக்னா தெரிஞ்சுசுன்னா அவங்க இது கொல பண்ணிர்றது ம் ம் அந்த மாரி
இந்த மாரி சினிமா எடுத்தா நாட்டு மக்கள் இத பாத்து கெட்டுப் போ மாட்டாங்ளா ஆ
ஏனா இது கோழி ஆட க்கற மாரி டபுக்கு டபுக்குன்னு கொல பண்ணிர்றாங்க ஓ நீங்களா சினிமா பாத்தீங்கன்னா அதோடைய தாக்கம் ஒர் ஒரு இருக்குமா இல்ல அது சும்மா சினிமா பாத்து முடிச்சுட்டு போய் தாக்கோ அவங்க கூட இருக்
இல்ல ப்பா அப்டின்ல இல்ல அது தெரியு என்ன நடக்கு அடுத்து என்ன நடக்கு அடுத்து என்ன நடக்குனு பாக்க இன்ட்ரெஸ்ட்டாதா இருக்கு
ஓ அடுத்து அது ஒரு சுவாரசியோ
ஆமா அடுத்து என்ன நடக்கு இதுக்கப்றோ என்ன நடக்கு இப்போ இவங்க கொல பண்றோ அது யாரு கண்டுபிடிக்கிறா நமக்குன் ட யார் பண்ணிக்குவாங்க இவே பண்ணிக்குவானா அவே பண்ணிக்குவானா ஒரு டவுட்
நம்புளுக்குள்ளே ஒரு இது கே கேள்வி உண்டாக்குஅ படம் முடியத்து ட்ல நாம்லே அந்த வித் வில்ல இவன திருடன கண்டுபுடிச்சிர்லாமாரி தோணு
அக்காதா பண்ணாங்கன்னு எங்குளுக்கு கடைசியாதா தெரியு அதுல
நீங்களு யோச்சுயோச்சு
ஆ ஹா அவ ஏனா அதுல வாய்ப்பே இல்லயே எந்த ஒரு இதுவு இல்லயே
அ அடையாலோ எதுவு இல்ல
ஆமா அது எங்களுக்கே ஒரு ஷாக் வந்துச்சு போலீஸ்காரன் பண்ணானுங்ளா அப்டின்ட்டு
ம் ம்
ம்
சேரி சேரி சேரி அப்றோ வேற கிரீடம் கிரீடம் ஆனா பாத்தீங்கன
‌கிரீடம் இல்ல திரீடம் திரீடம் தி திரீடம் ஆமா ஆமா
ஓகே நன்றி அடுத்த கால்ல பாக்கலா
ஆ சேரிங்க நன்றிங்க ம்